வணக்கம் தோழி நல்லாருக்கீங்ளா
ஆ நல்லாருக்கேன் தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கே நல்லா இருக்கே உங்க வீட்ல எல்லா நல்லாருக்காங்ளா
எல்லாரு நல்லாருக்காங்க தோழி உங்க வீட்ல
உம் எல்லாரு நல்லாருக்காங்க தோழி சாப்பாட் நைட்டு டிஃபன்லா முடிச்ட்டிங்களா சாப்பாடுலா
டாச்சதூ தோழி
சேரி சேரி சேரி சேரிங்க தோழி செரிங்க தோழி
உங்களுக்கு பிரியாணீலா பிடிக்குமா தோழி
ஆஹ் பிரியாணி புடிக்கூ தோழி பிரியாணி யாருக்கு புடிக்காதுன்னு சொல்லுங் எல்லாருக் ஏ பிரியாணின்னா இப்ப இப்ப எல்லாருக்குமே புடிச்சு போச்சி
நாமா கண்டிப்பா கண்டிப்பா தோழி உங்களுக்கு பி பிரியாணிலே என்ன மாரி பிரியாணி பிடிக்கும் தோழி ரொம்ப
எனக்கு மட்டன் பிரியாணி பிடிக்கு சிக்கன் பிரியாணியு பிடிக்கு தோழி
உம் சேரி சேர் இப்ப பிரியாணீலே நெறையா வெரைட்டீஸ் இருக்கு வந்துட்டு ஒண்ணு வந்து ஹைட்ரபாத் பிரியாணீ இன்னொன்னு வந்த் தூ நார்மல் தம் பிரியாணீ அப்றோ வந்துட்டூ வெறு கிரேவி மட்டு எடுத்து வச்ட்டு அத பிரியாணீல வச்சு தருவாங் க அப்றோ கேரளால ஒரு இதா இருக்கூ அது ஒரு பிரியாணீ அந்த மாரி பிரியாணி வெரைட்டியே நெறையா இருக்கு வந்துட்டூ
ஆமாம்மா
அதுல இந்த ஃபிஷ்ஷு கிராப்பு இப்பெல்லா புதுசு புசா கொண்டு வராங்க ஆனா அதெல்லா சாப்டது இல்ல எப்டின்ட்டு சிக்கன் மட்டன்னா அதிகமா சாப்ட்ருக்கே வந்துட்டு பிரியாணி ம் ம் ம்
புரியுது ம் ம் ம்
ஒரு தரவ ந கேரளால வாங்கி சாப்ட தோழி நா ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்து அவுங்களே அந்த மசாலா தனியா தா வச்ருந்தாங்க சாதோ வந்து பிரியாணி வந் ந்து வெள்ளயா இந்துச்சு எப்டினா அத உள்ள வச்சிட்டு இத மேலால வச்சு குடுத் துருதாங்க நல்ல பெசஞ் சாப்புறப்ப சூப்பர் டேஸ்ட்டா இந்துச்சி நல்லா ஒரு இது
சேரி ச அந்த கீ ரைஸ் மாரி செஞ்ருவாங்க போல இருக்கு ஒய்ட்டா அந்த பட்ட கிரம்பு இதெல்லா போடுட்டு தாள்சு செஞ்சிட்டு அதுக்கப்ற இந்த கிரேவி தனியா வெப்பாங்க போல
நாம ஆமா தோழி ஆனா என்ன ஒரு இது கேர்ளால வந்து பரோட்டா வாங்னா நம்ப ஊர்ல சால்னா அவங் ஃப்ரீயா தருவாங்க அங்க தனியா வாங்கனு தோழி
ஆ காஸ்
நா போன டைம்லலா ரெண்டு பரோட்டா நாப்றோருவா வாங்னே கிரேவி வந்து நூ த்தி இருவருவா தோழி
அடேங்கப் பா ம்
அது வாங்கி தா சாப்புன்னு வேற எது தர மாட்டாங்க மு ட்ட கிரேவி அந்த மேரி முட்ட கிரேவி இருக்கு சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி பீஃப் பு இந்த மார்ருக்கு நம்ப எது வேணுமோ கே
கேட்ட ஆனா நம்ம ஊரு ஓகே அதுலிலா குருமாவ குடுத்துற்றாங்க ஏனா இருக்கறவங்க சாப்புல்லா தோழி இல்லாதவங்க அத வாங்கிதா சாப்புன்னா கஷ்
ம் ஆமா பிரியாணி இப்ப செய்றீங்னா தோழி வேற என்ன கூட செய்வீங்க தோழி
ஆ தால்ச்சா செய்வே சிக்கன் ம் அது கிரேவி மாரியோ இல்ல சுக்கா மாரியோ செஞ்சுக்வோ ரைத்தா செஞ்சறுது ஆமா அது செஞ்சிருவோ இவ்ளோதா மோஸ்லி இது மட்டுதா செய்வோ நாங்க ஸ்வீட்லா எ தங்கச்சி தாங்க செய்வா அவளுக்குதா வந்து இந்த சமயல்ல இன்ரெஸ் நல்ல எதயாவது ஒன்ன செஞ்சிட்ருப்பா ஆனா நல்லா செய்வா ம் எதாவது ஒன்னு கேரட் ஹல்வா செய்வா ஆ அவளுக் கு ஏதா தோன்றது செஞ்சிருவா ஆனா
சேரி சேரி தோழி அவுங்க நல்லா பா ஆ நீங்க வந்து பிரியாணி பண்ணுவீங்ளா தோழி
எ தம்பி பண்ணுவா நா ஹெல்ப் பண்ணுவே
உம்உம்உம்
ஆனா எனக்கு செய்ய தெரியு ஆனா நா வந்து அதா எனக் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்ல தோழி உண்மையா சொல்லபோனா சமயல எல்லா எ தம்பி தங்கச்சி செய்வாங்க ஆமா தம்பி வந்து பிரியாணி செய்றது மட்டு அவ செய்வா இல்லனா எங்க அம்மா செய்வாங்க இல்ல மாமியார் செய்வாங் க இந்த மாரிதா நா வந்து ஹெல்ப் பண்றதா தோழி அந்த விஷியத்துல
புரியுது புரியுது தோழி
ம் அ அவுங்க செய்வாங்க நா எல்லா கட் பண்ணி கொடுக்க எல்லா பண்ணுறதுகு நிப்பே அவ்ளோதா ஆமா நல்லா செய்வாங்க ரெண்டு பேருமே
இது நா செய்வே தோழி வந்து ட்டு பிரியாணி வந்து செய்வே அது வீட்லலா வந்து ம்
உ உ உ
அது செய்வே நீங்க சொன்ன மாரி தாள்சா வந்து மட்டன் தாள்சா வச்சா நல்லா இருக்கு
ம் தால்சாலா செஞ்சிருவே நானு இதுவு செய்ய தெரியு ஆனா நா செய்யறதில்ல அவ்ளோதா அதா செய்றாங்ளே அப்டின்டு விட்ருவே
உ உ
ம் ம் தால்ச்சா இந்த இதெல்லா நா செஞ்சுருவே சிக்கன் செய்றது இதெல்லா நா செய்வே நீங்க எப் தோழி செய்வீங்க மட்டன் பிரியாணி
மட்டன் பிரியாணி தம் பண்ற மாரிதா தம்மு போட்டு பண்ற மாரிதா தோழி பண்ணுவோ நாங்க ம் அதா வந்து வெங்காயோ நெறையா கட் பண்ணி வச்சு ட்டு வெங்காயோ பச்ச மொளகா தக்காளி எல்லா கட் பண்ணி வச்சிருவோ
உ
வச்சுட்டு மட்டனா இருந்தா என்னா பண்ணுவோ மட்டன சும்மா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட் ட்டு மஞ்சத்தூள் போட்டு லைட்டா உப்பு போட்டு வேக வெச்சுருவோ
செரி செரி
எனதாம் பொறு இப்ப அது வெந்திருந்தா தா கொஞ்ச ஈஸியா இருக்கு நமக்கு ம் மட்டன் வேகாது ரொம்ப நேரோ
உ உ உ
அதுனால வந்துட்டு ம் இது பண்ணுவோ பஃஸ்ட்டு இதெல்லா அறிஞ்சு வெச்சுட் ட்டு அதெல்லா பண்ணிட்டு புதினா கருப்புதா கொத்தமல்லி கருவேப்பில எல்லா உருகி வச்சிருவோ ஒரு சைடு நீங்க வந்து ஃபஸ்ட் நெய்யி நெய்யி எண்ணெ கொஞ்சொ ஊத்திட்டு பட்ட ட்ட கிராம்பு அந்த அன்னாசிப் பூ எல
உ உ
அப்றொ ஏலக்கா அந்த இன்னொரு பூவு இருக்குல்ல அது அப்பறொ ஆ அந்த ஐட்டங்கள்லா கொஞ்சொ போட்டுட்டு
உ
ம் அதுல வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து வெங்காயோ போடுவாங் தோழி வெங்காயோ போட்டு நல்லா வதக்கணு தோழி நல்லா வதங்குனதுக்குப்பறொ ஆ இது தக்காளி ஆட் பண்ணு தோழி தக்காளி நல்லா அதயு ரெண்டு நல்லா வந்துட்டு வதங்குனதுக்க ப்புறொ இஞ்சிபூண்டு பேஸ்ட்டு
ம் பிரியாணிக்கு தக்காளி கொஞ்சொ கம்மி பண்ணி தானே போடுவாங்க
ஆமா கொஞ்சொ வெங்காயத்தோட கொஞ்சோ கம்மியா வந்து ஏன்னா வந்து தக்காளி சாதோ மாரி ஆயிரு அப்றொ ஆ அதுனால அத கம்மியா இப்ப வெங்காயோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றே நம்ப வந்து கிலோவுக்கு எவ்ளோ போடுறமோ அது போட்டுக்கலா
உ
எக்ஸாம்பிளுக்கு ஒரு அஞ்சு வெங்காயோ பண்றோம்னா ஒரு மூணு தக்காளி
ஓ செரி செரி ஆ ஆ செரி செரிங்க தோழி சொல்லுங்க ஆ ஆ
மட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டயும் போட்டு நல்லா வதக்கிடுவே தோழி
சேரி சேரிங்க
அதே நல்லா வதங்கிரு அப்டியே வந்து நம்ளுக்கு ஒரு கிரேவி மாரியே வந் ரு அப்புறோ அதுல வன்ட்டு வந்ததுக்கு அப்றம் கொஞ்சோ தயிரு
ம்
கொஞ்சோ தயிர் ஆட் பண்ணுவே தோழி அப்பறோ வந்து இந்த புதினா கருவேப்புல கொத்த மல்லி அதெல்லா ஆட் பண்ணுவோ தோழி
ஓ சேரி சேரிங்க தோழி சில பேர் புதினாவ அரைச்சும் போடுவாங்கல்ல
ம் அரைச்சிப் போட்டாங்கன்னா அது நல்லாருக்காது இதுன்னா கொஞ்சோ ஓகேவா இருக்கு ஆனா அரைச்சுப் போடுவாங்க சில பேர் வந்துனா நெறைய பேரு தக்காளியுமே அரைச்சுப் போடுவாங்க அவுங்களுக்கு எப்டி ஒரு இதா இருக்கோ அப்டி போடுவாங்க வந்து
அதா அதா அதா
அதுக்கப்றோ தயிர ஊத்தி நல்லா வந்துட்டு அதையு கிண்டிட்டு அ ம் மொளகாத்தூளு மொளாக தூளு மல்லித்தூளு பிரியாணி மசாலாக்கு வந்து நீங்க இந்த பட்ட கிராம்பு மெளகு சோம்பு ஜீரகோ வரமெள கா இதெல்லா கொஞ்சம் வறுத்து அரச்சு வெச்சுக்கிட்டீங்கன்னா அது நல்லாருக்கு
ஓ சேரி சேரி சைரி சேரிங் தோழி அதை எவ்ளோ தோழி சேப்பிங்க அந்த இதுல
ஸ்பூனு நம்ம அரைக்கல்ல நறைய வரு ஒரு ஒரு ஸ்பூனு ஒன்ற ஸ்பூன்தா சேப்பே தோழி
சேரி சேரி ஆ
மொளகாதூளு மல்லித்தூளு இந்த சிக்கனுக்கு மட்டனுக்கோ தகுந்த மாரி இப்போ மட்டன் செய்றோனா மட்டனுக்கு தகுந்த மாரி அரிசிக்கு தகுந்த மாரி போட்டுப்போ
ஓகே ஓகே இது வந்து எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் மாரிதா
ஆமா அதுக்கப்றோ வந்து நல்லா வதங்குனதுக்கு அப்றோ லெமன அர லெம்ன புழிஞ்சி உ ட்னோ தோழி அத பிழிஞ்சிட்டு நல்லா கின்றோம்மா இப்ப வந்து மட்டன் வே வெச்சுருக்கோம் பாருங்க அத எடுத்து போட்றோ வெறு மட்டன மட்டு போட்ணு தண்ணி வந்து அரிசி இப்ப இது பண்றப்ப பண்ணிக்கலா
ஓ சேரி சேரி ஆ
ட்டு நல்லா வதக்கணு வதங்கி ஒரு மட்டன் கிரேவி மாரி வரு நல்லா ஒரு இது
ஓகே ஓகே
அதுக்கப்றோ நம்ப என்ன பண்ணோனா தண்ணி ஊத்தணு அரிசிக்கு எவ்ளோவோ அது மாரி கறிக்கு எவ்ளோவோ சேத்து தண்ணி ஊத்தணு
சேரி சேரிங்க தோழி
ம் தண்ணி ஊத்தி நல்லா கொதிச்சதுக்கு அப்றோ பாஸ்மதி ரைஸ் மதியோ இல்ல சீரக் சம்பாவே நம்ப விருப்போ ஆனா மட் மட்டன் பிரியாணிக்கு சீரக சம்பா ந ரொம்ப நல்லா இருக்கு
ஓ சேரி சேரி ஆ ஆ
அப்ப வந்து சீரக சம்பாவ போட்டு நல்லா கெளறிட்ணு உப்பு இதெல்லா போட்ருங்க நீங்க முன்னாடியே
என்ன தோழி
உப்பு உப்பு சொன்ன சாதத்துக்கு தகுந்த மாரி போட்டுக்கணு நல்லா கெளங் நல்லா கொதிச்சு இந்த தண்ணி கொஞ்சமு அரிசியு ஒரு ஈக்குவலுக்கு வரும் பாருங்க
ஆமாமா
அப்ப என்னா பண்ணிர்ணு ஆஃப் பண்ணிர்ணு ஆஃப் பண்ட்டு தம்மு வச்சிர்ணு
ஓ செரி செரி
தம்ம அப்ப வச்சோம்னாதா கரெக்டா இருக்கு கொஞ்ச நேரோ வுட்றனு அத ஃப்ரீயா வுட்டதுக்கு அப்பறோ திரும்பியு இர க்கிறப்ப கொஞ்ச நெய்ய மேலால ஊத்திட்டு அப்டி எறக்ணோனா ஆ நல்லாருக்கு நல்ல வாசமா
ஓ செரி செரி செரிங்க தோழி செரிங்க தோழி
அது செஞ்சுட்டு தால்சவுள்ல்லா செஞ்சுட்டு தயிர் பச்சடி செஞ்சுட்டு சாப் ட்டோம்னா நல்லா இருக்கு முட்டைய வேக வச்சுட்டு
ஆமா முட்ட கண்டிப்பா வேக வச்சு வச்சுப்போ ம் ம் ம்
அதெல்லா ஒரு சேர்த்து சாப்புறப்ப ஒரு நல்ல ஒரு ருசி
ஆமா கண்டிப்பா கண்டிப்பா தோழி
அதே மாரிதா சிக்கன் சிக்கன்னு நம்ம வேக வக்கணும்னு அவசியமில்ல கிரேவி பதத்துக்கு பண்றோல அப்ப சிக்கனையு போட்டு அதுவு நல்லா வெந்துரு
ம்
வெந்ததுக்கு அப்றோ போட்டு சிக்கன் பொறுத்தவர்லயு பாஸ்மதி நல்லாருக்கு
நல்லாருக்கோ ஆ கரெக்ட் கரெக்ட்டு மட்டனுக்கு ஜீரக சம்பா நல்லா இருக்கு
சிக்கனுக்கு பாஸ்மதி நல்லா இருக்கு அந்த மாரி பண்ணு இதே வந்து அந்த ஹை த்ரபாத் பக் பிரியாணினா அதுக்கு ஒரு என ரொம்ப இல்ல அந்த ப்ராசஸ்ஸு இப்ப வந் நம்ம இந்த கிரேவி பதத்துக்கு பண்றோல என்ன இதெல்லா அந்த மட்டனோ சிக்கனோ அந்த கிரே கிரேவியோடையே நல்லா அப்டி கொதிக்க விட்டுக்கிட்டே இருக்கணு இந்த சைடு வந்து என்னன்னா பாஸ்மதிரைசோ சீரகசம்பாவோ ஃபஸ்ட்டு வந்து ஒழ வப்போம்ல அது மாரியே வந்து என்ன பண்ணு அரிசிய போட்டு தண்ணி ஊத்தி இந்த பட்ட கிராம்பு சீரகம் இதெல்லா இருக்கு பாருங்க அண்ணாசிப்பூ
ஆமா
அது நெய்யி உப்பு இதெல்லா போட் விட்டு நல்லா வந்து கொதிக்க வுட்ரணு
ஓ செரி செரி ம்
முக்கா அளவுக்கு தா வேகணு ரொம்ப வே க கூடாது ஒரு முக்கா பதத்துக்கு வெந்துட்டு என்னா பண்ண இந்த கிரேவிய வந்து ஒரு நல்லா வேக வச்சு வச்சர்ணு
ம்
முக்கா பதத்துக்கு வெந்தோனே எடுத்து வடிகட்டி வச்சரனு அரிசிய
ம்
ஒரு பாத்திரத்துல வந்து இந்த கிரேவிய ஃபஸ்ட் ஊத்தணு கொஞ்சோ அதுக்கு மேல கொஞ்சோ அரிசிய போட்ணு அப்றோ கிரேவி ஊத்தணு அரிசிய போட்ணு கிரேவி அந்த மாரி மா மாத்தி மாத்தி பண்ணிட்டு அத ஒரு தம் போட்டோன் வைங்க நல்லா இருக்கு ரெண்டு
சேரி சேரி என்னா சை
ம் ஆமா தோழி இதுதா நெய்யு கொஞ்சோ ஊத்திக்கணு லாஸ்ட்டா அப்டி எடுத்து சாப்பறப்ப வெள்ளையாவு அந்த கிரேவியாவு இருக்கு நல்லா இருக்கு டேஸ்ட்டு நீங்க வேண்ணா ட்ரை பண்ணி பாருங்க தோழி ஒரு தடவ
கண்டிப்பா தோழி கண்டிப்பா பண்ணி பாக்கறே ம் பரவால ஆனா பிரியாணிலையே இவ்ளோ வெரைட்டிஸ் நல்லா
ம் நெறைய இருக்கு தோழி எல்லாமே அங்குட்டு ஃபிஷ்சுன்னா ஃபிஷ் எல்லா பண்ணுவாங்க அந்த சத உள்ள மீனா இருக்கும் பாருங்க
ஆமா முள் இல்லாம இருக்கணு முள் இல்லாம இருக்கணு ஆ அந்த சதையா இருக்கிற மீனா பாத்து செய்யணு
ன்னாமா அது நம் சதவா உள்ள மீனு சில டைம் வந்துட்டு அதுவு வந்து இந்த கறி மாரிதா இருக்கு
ஆமாம்மா
அது வந்து போட்டம்னா ஒடையாது நமக்கு
ஆ ஆனா ஃபிஷ் பிரியாணி நா சாப்ட்டது இல்ல தோழி அது எப்டி இருக்குங்கிறதா எனக்கு
எ ஃப்ரெண்டு வீட்ல நெறைய செய்வாங்க சொல்லிக்கிட்டே இருக்கு அந்த பொண்ணு நானு ஆனா சாப்ட்டதுல்ல பெருசா
ஆ அதா அதா
ம் ம் அப்பறோ வேற என்ன
ம்
வேற என்ன பிரியாணில இப்ப கிராம்புன்
பிரியாணி கிராப்பு கிராப்லயு பண்றாங்க மஷ்ரூம்
ஆனா அதெல்லா மசாலா உள்ள எறங்குமானே தெர்லயே
ம் தெரில தா அது வந்து கிராப்ல வந்து எறங்காது எப்படியா இருந்தாலுமே அது கொஞ்சோ இதுவா வேணா ஏதாவது ரோஸ்ட் பண்ணி வேணா போட்டா நல்லாருக்கு சும்மா அவ்ளோதா என் தெரிஞ்சு அப்டியே போட்டால்லா ஒன்னு இதுவாகாது
ம் ம் ம்
ஆம்மா
நாம எனன்னம்